ஹலோ
ஓ
ஹலோ மேடம்
ஹலோ ஆ மே
மேம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குதுங்களா
ஆ கேக் நீங்க வந்து நேத்து எங்க நாங்க வந்து விஸ்வசாந்தி ஸ்கூல்ல கோத்தகிரிலருந்து பேசுறோங்க
செரிங்க
நீங்க நேத்து வந்து அட்மிஷனுக்காக ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களா
ஆமா ஆமா ஆமா பாப்பாவோட அட்மிஷனுக்கு
ஆ ஓகே வெரி குட் ஆ எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் வேணுன்னு கேட்டிருந்தீங்க மேடம்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக மேடம்
ஓகேங்க கேர்ளா ஆர் பாயா
கேர்ள்தா கேர்ள்தா
கேர்ள் ஓகே இது பிரிவியஸ்ஸா எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க சொல்ல முடியுமா
ஆக்சுவலா அவங்க வந்து போன வருஷோ ஹோம்ஸ்ல படிச்சாங்க
ஆ
இந்த வருஷோ அவ கொஞ்சோ இது டிராவலிங்னால இப்போ வே வேன் வர்ற மாரி பாக்குறோ நாங்க
ஓகே ஓகே இதுவரைக்கு
ஏன்னா ஹோம்ஸ்ல வந்து வேன் நம்ம ஊருக்கு விடுறது இல்லையா
அவங்க பிரைவேட் வெஹிகில்ல போயிருந்தாங்க இப்ப ஸ்கூல் வெஹிகில்க்காக பண்றீங்களா ஓகே ஓ கே ஓகேங்க அதுதா உங்களுக்கு ரீசன்னு சரிங்க எங்க ஸ்கூலுடைய ப்ரொசீஜர் உங்களுக்கு நா சொல்லிர்றேங்க ஆ எங்களுக்கு வந்து ரைட் ஃப்ரம் எல் கே ஜி தவர மத்த எல்லா க்ளாஸஸ் ஃப்ரம் யூ கே ஜி டூ ஆ நயன்த் வரைக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து என்ன பேசிஸ்ல இருக்குன்னா மூணு சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் ரெண்டு ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்குங்க ஏன்னா இது லாங்குவேஜ் அண்ட் இதுன்னா லாங்குவேஜ்ல அங்க நல்லா தரவா இருந்தாங்கன்னா மத்த ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அதயு ரிலேட் மத்த ரெண்டு சப்ஜெக்ட்டு மேக்ஸ் ரிலேட்டேடா இருந்தாலு சயின்ஸ் பண்ணிடுவாங்க சோ அதுக்கு ரிலேட்டேடா இந்த மூணு சப்ஜெக்ட்ட நாங்க மெயினா எடுத்து பண்றோ அதுவு அட்மிஷன்ஸ் எப்டி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உடைய பே பேஸ்மெண்ட்ட ரிலேட்டேட் பண்ணிட்டு தா உங்களுக்கு நாங்க கொஷ்டின் பேப்பரே செட் பண்ணி வச்சுருக்கோ
ஓகே மேம்
சரிங்களா அதுக்கப்பறோ வந்து உங்களுக்கு அந்த ப்ரொசீ சியர் என்னனா ஃபட்ஸ்க்கு வந்து நீங்க எங்க ஸ்கூல்க்கு நா உங்களுக்கு டைம் இரு கு போது வந்து ஒரு ஒரு ஸ்லிப் குடுப்பாங்க அந்த ஸ்லிப்ப ஃபில் பண்ணி உங்க டீட்டெயில்சு ஃபோன் நம்பர்ஸ் எல்லா குடுத்துட்டு போய்டிங்கனா எங்களுக்கு வந்து ஒரு ச டென் ஆ பாசன்ஸ் வந்து ரெக்கோயர்மெண்ட் வரு இல்லீங்ளா ஒரு ஃபிப் டி மெம்பர்ஸ்சோ ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்சோ வந்ததுக்கப்றோ நா உங்களுக் கு எல்லாத்துக்குமே ஒரே ஒ நாள் ஒரு சாட்டடே அன்னைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போ
ஒகே மேம் அதுக்குன்னு நீங்க அலாட் பண்ணிருப்பீங்க இல்லையா
ஆ அந்த பட்டிகுலர் டே அன்னைக்கி மட்டு ஏனா உங்களுக்கு வந்து ஆ அலச்சல் வேணா அதுனால வந்து ஒரு பெட்டி ஃபியுடேஸ் ஏ டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லிருவோ அந்த டைமிங்ல வந்து நீங்க மானிங் டு ஈவினிங் வந்து ஸ் கூல்ல இருக்கற மாதி இருக்குங்க அதுக்கப்றோ வந்த் து வரம்போது லன்ச்சு ஸ்நாக்ஸ்லா பாப்பாங்களுக்கு தேவையானதெல்லா நீங்க எடுத்துட்டு வந்தர்னு அந்த எக்ஸாம்ஸ் எழு இல்லனா இமீடியட்டா டீச்சர்ஸ் வந்து பேப்பர் வந்து கரெக்க்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க அந்த அதுக்கப்றோ நீங்க பர்சனலா பிரின்ஸ்பல்ல கிட்ட போய் மீட் பண்ணீங்னா அவரு உங்களுக்கு வந்து அட்மிஷன் இருக்கா இல்லையாங்கறது வந்து டீட்டெயல் சொல்லிர்வாரு இன்கேஸ் பாப்பா அவங்க வந்து எஜிகேஷன்ல கொஞ்ச கம்மியா இருந்தாங்கனா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன பண் லாங்கிற வ ந அந்த சொல்யூஷன்ஸு எங்க ஸ்கூல என்ன பண்ணுவாங்கங்கற சொல்யூஷன்ஸு அது உங்களுக்கு குடுத்துருவாங்க
ஓகே மேம் ஓகே மேம் ஆக்சுவலி க இது கன்ஷன்ஷன் இருக்கா இல்லையா நம்ம சிங்கிள் பேரண்ட் அந்த மாரி இருந்தா
ஆ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றங்க அதாவது எங்கது ஸ்கூல் வந்து ஒரு டரஸ் ட்ரஸ்டட் ஸ்கூல் அது மெயின்லி இட் ஸ் ஒல் ஓ ஒ புவர் பர்சன்க்காக தா வந்து இந்த ஸ்கூலே வந்து நாங்க ரன் பண்ணிட்ருக்கோ ம் நீங்க வந்த் நா சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து நாங்க வ நாங்களே ப்ரொவைட் பண்ணிறோ இன்கேஸ் ஆக்சிஸ் இருக்காங்க அவுங்கள வந்த்
ஆ இருக்காங்க மேம் அவங்கதா கேக்க சொன்னாங்க
அதாங்க அதாவது பேரன்ட்ஸ் இருக்காங்க இன்கேஸ் அவுங் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஆர்னிங் தா அதாது யாராது ஒர்த்தர் போ ஒருத்தர் வந்து டிசேபிள்டா இருக்காங்க அவுங்களால வேலைக்கி போ முடியில பெட் ரிட்டன் அந்த மாரி கேசஸ் கு வந்து நாங்க சில அ வ ஹையர் ஆப் ஃபீஷியல்ஸ் கிட்ட பேசுவோ அதாவது வந்து மை நெறைய எங்கள்க்கிட்ட கான்டாக்ட் நெறைய பேர் இருக்கு அங்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்க் வந்து நாங்க வந்து ரெஃபர் பண்ணுவோ அங்க இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பசங்கள வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்னா ரைட் ப்ரம் ஃப்ட்ஸ் டாண்டட் டு டு்வெல்த் ஸ்டாண்டட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் குடுத்துருவாங்க அது அ அது வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சோ அப்ப அந்த நார்மல் சைல்டு பேரண்ட்ஸு அஃபோர்டபுளா இருக்காங்க பே பண்றதுக்கு அவுங்க ரெடியா இருக்காங்கங்கிற பட்சத்துல வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து வந்து நாங்க வந்து த்ரீ டைம் அத வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க அ ஆ ஃபுல் அமௌண்ட் வந்து தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் இருந்துச்சுன்னா நீ ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வேனும் ஸ்கூலு ஃபீஸ் ரெண்டுமே அதுலயே வந்து முடிஞ்சுருங்க இல்லை எங்களுக்கு வந்து டயின் வேணுன்னா இனிஷியலா ஒரு பிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணிட்டு மீதி இருக்குற மந்த் வந்து மந் மந்த்லி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மந்த்லி பே பண்லாங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து டர்ம் வைஸா கட்டலாங்க ஜூன்ல வந்து ஒரு டென்த் தௌசண்ட் செப்டம்பர்ல ஒரு டென் தௌசண்ட் ஜன்வரியில ஒரு டென் தௌசண்ட் அது மாதிரி த்ரீ தௌசனா கூட நீங்க பே பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து உங்களுக்கு
ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணதே இந்த ஸ்பிரிச்சுவல்னால தா மேம் நிறைய பேரு வந்து ஸ்பிரிஜ் ஜ்சுவல் வந்து பெஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னதுனாலதா நாங்க வந்து ஆக்சுவலா விஷவசாந்தி செலக்டடே பண்ணோ மேம்
ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் அந்த எல்லாருக்குமே அந்த வேட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த தென் சொல்லிருவங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து த்ரீ டர்ம்ஸ்க்கு வந்து தேவையான நோட் புக்ஸ்ஸு டைம் டே எல்லாமே கொடுத்துருவ உங்களுக்கு ஆ இனிஷியல் பே அதுல வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்க்கு மட்டும் தனியா பே பண்ண வேண்டியதா இருக்குங்க கம்பல்சரி டூ ப்ரவுன் யூனிஃபார்ம் ஒண்ணு வாங்கணும் ஒரு ட்ரக் ஷீட் ஒரு ஒயிட் யூனிஃபார்ம் அந்த ஒயிட் யூனிஃபார்ம் வந்து கண்டி
மேடா நம்ம வாங்கலாமா இல்ல ஸ்கூல்ல தா வாங்கணுமா மேம்
ஸ்கூல்ல தா நீங்க வாங்கனு கம்பள் நாங்க வந்து ஸ்கூல்லயே பசங்கள ஒரு நாள் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு நாங்களே ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோம் கம்பல்சரி டூ செட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஆ ஒரு ட்ராக் ஷூட்டு ஒரு ஒயிட் யூனிஃபார்ம்
இல்லையா மேம்
ஆ ஆமா அதுக்கு செப்ரேட்டா நீங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆ ஏன்னா அந்த எங்க டைல வந்து நாங்க அந்த ஸ்டை நாங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணி குடுப்போம் வேறு ஏதாவது நீங்க மெட்டீரியல் எடுத்து அந்த கலர் டிஃபர் ஆகும் அதனால தா யூனிஃபார்ம்லா இருக்கட்டுங்கறதுனால நாங்களே உங்களுக்கு நாங்க பண்ணி தர்றோங்க
ஓகே மேம் அதுக்கு தனி காஸ்ட் எவ்வளோ வரும் மேம் அப்ராக்சிமேட்டா இந்த வருஷத்து
அப்ராக்சிமேட்டு ஃபோர் தௌசண்ட் வருங்க
ஓகே ஓகே மேம் ஸ்வட்டர்ஸ் எல்லாமே நீங்களே குடுத்துவீங்க
ஆ ஸ்வெட்டர்ஸ்ஸு ஆ ஹேட் சாக்ஸ் ஷூவோட உங்ளுக்கு குடுத்துருவாங்க ஒரு செட்டு பேக் வ ந்துரு லன்ச் பேக் வந்துரு இதெல்லா வந்து உங்க ஃபீஸ் கூடின் இன்க்ளுடிங் யூனிஃபார்ம்ல வந்து உங்ளுக்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் ஒரு ட்ராக் ஷுட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு ஒரு ஷூ
ஓகே மேம்
அப்றோ ஸ்வெட்டர் அன்டு ஒரு கேப்புங்க
ஓகே மேம்
மக்கயா லன் ச் பேகு பேகு ஆ இது இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ஸு புக்ஸ் எல்லாமே வந்து உங்ளுக்கு வந்து ஃபீஸ் கூட இன்வால்வ் ஆய்டுங்க இதெல்லா வந்து நா இங்க வாங்குவேங்க அடிஷ்னலா வந் நாங்க வந்து மியூசிக்கு யோகா கராத்தே டேக் ஓன்டா அந்த லைடுன் லைட்டுன் சின்ன கிளாஸ்லந்தே இத வந்து நாங்க சொல்லி தரோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்டர்ட்லந்தே இது காகவே நாட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்டர்ட் ஒங்களுக்கு வந்து இ வஃப எல் கே ஜி லந்தே நாங்க வந்து பேரன்ட்ஸ் வெல்லிங்கன்னா இதுக்கு வந்து நாங்க கோச் பண்ணிட்ருக்கோ நீங்க அதுக்கு இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்க பண்ணி குடுத்துட்ருக்கோ எந்தாயி கோச்சு வேஸ் ஸ்பெஷலைஸ்ட்டு கோச்ச வர வச்சு அவுங்களுக்கு தகுந்த மாரி அந்த மியூசிக் டீச்சர்ஸு யோகா டீச்சர்ஸ் ட்ரெயின் டீச்சர்ஸ் இருக்காங்க அவுங்கள இப்பயு பேஸ் பண்ணி யோகாவு மியூசிக்கு போய்ட்ருக்குனு ஆ
ம் ஹும்
ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுக்கான கோச்சஸு அது தகுந்த மாரி வா ஈவ்னிங் வருவாங்க டேக் ஓன்டா வந்து உங்களுக்கு மா மார்னிங் அன்ட் ஈவ்னிங் வந்து வரு வருங்க மத்த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டெல்லா வந்து ஈவ்னிங் செஷன்ல மட்டுந்தா உங்களுக்கு இருக்குங்க இது வந்து ஸோ உங்ளுக்கு நெக்ஸ்ட்டு‌ வந்து உங்ளு க்கு வந்து எவ்ரி மன்டேஸ் வந்து உங்ளுக்கு ஒரு பஜன் செஷன் இருக்குங்க மார்னிங்கு ஃப்ரை டே ஃப்ரைடே வந்து ஒரு டெய்லி ஒரு ஆ ய ஒவ்வொரு கிளாஸு அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போய் ஒவ்வொரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவுங்களுக்கான ஒரு மந்த்ராஸ் ஸ்டான் பண்ணுவாங்க மியூசிக் டீச்சர் சொல்ல சொல்ல அந்த மந்த்ராஸ் வந்து அவுங்க சான் பண்ட்ருப்பாங்க அது எவ்ரி டே எவ்ரி வீ க்லி ஃப்ரை டேஸ் வந்து அவுங்களுக்காக இருக்கு அப்ப அது
நா வெரி நைஸ்
லல்லா போகதாருக்கு மத்தது வந்து உங்களுக்கு லன்ச் லன்ச் வந்து எதுமே வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லா வந்து பசங்களுக்கு அலோ பண்ணக்கூடாது ஒன்லி ரைஸ் வித் சம் வெஜிடபிள்ஸ் வெஜிட பிள்ஸா இருக்கலா இல்ல கிரீனரிஸா இருக்கலா ஆனா கண்டிப்பா சாப்பாடு இருக்கணு ஆ நீங்க வந்து கொழம்பு வச்சு குடு க்றீங்ளா இல்ல வெரைட்டி ரைஸ் பண்ணி குடுக்குறீங்ளா அது உங்களது பட் கண்டிப்பா ரைஸ் இருக்கனு வித் ஸ்பூன்
ஓகே ஓகே னால சூப்பரா இருக்கு நீங்க சூப்பரா எக்ஸைன் பண்றீங்க அக்கா அந்த குழந்தைங்க நல்லா டிஸ்பிளினா வருவாங்க தெரியுங்களா
கண்டிப்பாங்க நீங்க வந்து பாத்தாலே எங்க அட்மாஸ்பியர் பாத்து அந்த பிரேக் டைம்ல வந்து பசங்களை பாத்தாலே தெரியு எப்டி போவாங்க வருவாங்க அ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான அட்மிஷன் வந்து கண்டிப்பா கெடைக்குங்க ஏன்னா நீங்க வந்து பிகினிங் ஸ்டூடெண்டோடைய பேஸ்மெண்ட்லயே வண்ட்டீங்க நல்லா எஜுகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா அப்பறோ வந்து ஸ்போர்ட்ஸ்சு அ மார்னிங்ஸ் ஓகே ஃபாதரா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேப்பாருங்க
கண்டிப்பா மேம் கண்டிப்பா
ஓகே
ஓகே மேம்